ஆங்க நல்லாருக்கீங்களா
நா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நானு நல்லா இருக்கேங்க
அஹ் சாப்ட்டாச்சுங்களா உம் ஆஹ் சாப்ட்டாச்சுங்க
என்ன சமயல்
இன்னைக்கு கொஞ்ச வெளிய போனத போயிருந்தோ வறக்கு லேட் ஆயிச்சு அதனால கடையிலயே வாங்கிட்டு வந்ட்டேங்க ஆ ஆமாங்க என்ன ஆஹ் கொழந்தை எல்லா என்ன பண்ணிட்ருக்காங்க
நாங்க எல்லா படுக்க வச்சுட்டோ இது க்கப்பற தா தூங்கு போறாங்க அஹ் நாளைக்கு நேரமா ஸ்கூலுக்கு அஹ் எழுப்பி கெளப்பி விடணு எங்க படுத்தா தூங்கவே மாட்ருக்காங்க கொஞ்ச நேர ஆகுது லேட்
சரி அஹ் இன்னைக்கு எப்படி நாள் போச்சு பள்ளில் எப்படி விளையா அஹ் எப்படி இருந்தாங்க அழுதாங்களா பஸ்ட்டு டே
ஆஹ் ஆமாங்க இவ அலாம தாங்க போனா ஆல்ரெ அப்டி வேற ஒரு ஸ்கூலு ஆஹ் போயிருக்கா அந் இந்த ஒரு ஹ தெரியு எப்டி இருக்கும்ட்டு ஆனா வந்து அவனுக்கு என்னன்னா இப்ப புது ஸ்கூல் போகவே ஆஹ் அவனக்கு வந்து அஹ் மத்த கொலந்தைங்கலா அழுகுறத பாத்துட்டு இவனுமே லைட்டா அழுகுறமே ஆயிட்டா இன்னைக்கு வந்து கொஞ்ச நேரந்தா இருந்தது அஹ் ஸ்கூல்ல அதனால சீக்கிரமா வந்துட்
சரிங்க இ டைமிங் என்ன ரெகுலர் டைம்
ஆஹ் இப்போ வந்து பாத்தி த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு அனுப்புறமாருக்கு ஒன்பதுல இருந்து பத்து மணி வரைக் து ஒரு வாரத்துக்கு வர சொல்லியிருக்காங்க அதுக்கப்புற பாத்தீங்கன்னா அதுக்கப்புற பாத்தீங்கன்னா ஆ யூஸ்ஷுவலா ஒன்பதுல இருந்து அஹ் மூணு மணி நேரமா அப்பனா பன்னெண்டு மணி வரைக்கு வரமாய்
ம் லஞ்ச் எல்லா இப்ப கொண்டு போக தேவையில்ல
ல லஞ்சலா ஏது வேண்டா சா வேண்டா ஸ்நாக்ஸ் மாரி சரி எனா நம்ம குடுத்து அனுப்பிக்கலா இருபது மனுஷ வந்து ஸ்நாக்ஸ் வந்து கொடுப்பாங்க சாப்படுறதுக்கு நம்ம எதனா இந்தந்த மாரி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரில்லா கொடுப்போ
ஆஹ் ஹெல்த்தியான ஃபட்டு மட்டுந்தா கொடுத்து விடணு
ஆஹ் ஆமா ஆமாங்க
கூட்டெல்லா குடுத்து வைக்கப்பட வேண்டன்றருவாங்க
ஆமா ஆமாங்க நீங்க பசங்க கூலுக்கு போறாங்களா ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா
இல்லங்க எங்களுக்கு போஃர்த்து தா ஆஹ் இனி ரெண் நாள் இருக்குங்க இனி எங்களுக்கு அப்பதா தெரியு நாலாந் தேதி ஜூன் நாலாந் தேதிதா தெரியு ஆனா போறதெல்லா ப்ர ம் ஆமாங்க அப்புற பாத்தீங்கன்னா அ
காலையில சீக்கிரமா எழுந்துக்கிற மா ருக்கு ஆனா என்னென்ன போனா னா சீக்கிரமா அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்துடுற மய இருக்கு இப்பதா அனுப்பனமாய்ருக்கு பாத்த
பின்னாடி வந்து நிப்பாங்க ஆமாங்க அது உங்களுக்கு கண்டிப்பா பன்னெண்டு மணிங்கறது நீங்க வேலைய முடிக்கிறக்குள்ள அவங்க திரும்பி வந்துருவாங்க இப்ப எங்க பசங்களுகலா அப்படி இல்லங்க அவங்க எப்படியு போருக்கு தா வருவாங்க போர் தேட்டிக்கு தா வருவாங்க கூலே பாத்தீங்ன்னா எங்க வீட் இது வந்து ஒரு பண்ணண்டு கிலோமீட்டருங்க அங்கிருந்து வரவே ஸ்கூல் பஸ்ல தா போவாங்க அங்கிருந்து வரவே பாத்தீங்னா உங்களுக்கு ஒன்னவர் ஆகு த்ரீ ஃபாட்டிக்கு தா வந்து ஸ்கூல் முடியிற டைமு இங்க வரும்போது ஃபோர் தே ட்டி ஆயிரு சோ அதனால எங்களுக்கு கொஞ்ச லாங்
ஆ ஆமா ஆமா அப்போ உங்களுக்கு கொஞ்ச ரெஸ்ட் கெடைக்கு ஆ பரவால்ல பரவால்ல எனக்கு என்னன்னா அது போக போக தா ஒரு ஆ ஃபஸ்ட் ஸ்டாண்டட் அந்த மாரி போகுதா கொஞ்ச ஃப்ரீயா முடியு போல இது மூண் மண் நேரன்றது எப் எப்படி போறத் தெனே தெரியில வந்தோனா நம்ம அடுத் த்து ச அவுங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிட்டு அதுவு குடுக் குனு அப்புறம் படுக்க வச்சு தூங்க வெக்கணு தெரியுமா ஈவினிங்கு ஸ்னாக்ஸ் எதுனா ரெடி பண்ணணு அப்படிதாங்க இருக்கு நீங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் எப் எப்டிங்க குடுக்குறீங்க சத்தான உணவு
ஆ நா வந்து பாத்தீங்கன்னா எ மேக்சிமம் பாத்தீங்கன்னா நாங்க வீட்ல செய்யறது த குடுத்து விடுவோ ரொம்ப ரேரு தா ஆ ஏதாவது வெளியே வாங்கி தரது பிஸ்கட்டு சிப்ஸு நாங் நாங்களே சிப்ஸ் கூட போட்டுக்குவங்கே எப்டி இருந்தாலு அ நாங்க வா வாழ இதெல்லா வச்சிருக்கோ வீட்டு அ வீட்டுக்கிட்டயே நேந்தர சிப்ஸ் போடுவங்க அப்றோ மரவள்ளி கெழங்கு குச்சி நட்டி வச்சிருக்கோ அது வந்து பாத்தீங்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தா அது இது போ ஒடை க முடியு ஆ அப்ப வந்து சிப்ஸ் போடுவோ அந்த டைம்ல அப்ற திரும்பவு அது ஒடச் டு திரும்பவு அத நட்டி வப்போ அப்ப அது ஒரு கொஞ்சோ நாள் கழிச்சு இப்டியே அதுலயு சிப்ஸ் போடுவோ
ஆ அப்
ஆமாங்க ஸ்வீட் எல்லா வீட்லியே போட்டு பாப்பா பாத்தீங்கன்னா ஸ்வீட் ட அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டா அதனால இந்த மாரி சிப்ஸ் ஐட்டம் அந்த மாரிதா போடுவங்க
அப்டிங்களா சரி சரி
வீட்ல செய்ற தா மேக்சிமம் குடுத்து விடுவங்க
சரி சரிங்க பரவால்ல இனிப்பு அந்த அளவு சாப்பிட மாட்டா சொல்றீங்க இந்த காலத்துல எல்லா பசங்களு இனி ப்புதா விரும்பி சாப்பட்றது எங்க வீட்லயே அப்டிதாங்க
டாங்க ஆனா பாத்தீங்கன்னா சாக்லேட் சாப்பிடுவாங்க ஐஸ்க்ரீம் பயங்கரமா சாப்டுவாங்க
ஓ அந்த மாரி இனி ப்பு அந்த மாரி புடிச்சிருக்கு பலகார இனிப்பு இல்லாம இந்த மாதிரி இனிப்பு அதுதாங்க நான் எனக்கு அவனுக்கு இனிப்பு பழகி விட் டுட்டு எனக்கு வந்து அவ காரமே சாப்டமாட் கா நானு கொஞ்ச கொஞ்சமா எல்லா த்தில காரோ சேத்துட்டு தா இரு க்கே இருந்தாலு வந்து கொஞ்ச லைட்டா அதிகமயிடுச்சுனாலே ம போய் என்ன பண்ணிறான் போய் ஆ டஸ்பின்ல போய் துப்பிட்டு வந்த ர்றா அ கொஞ்ச கொஞ்சமா பழகிட்ருக்கே கொஞ்ச கஷ்டமா தா இரு க்கு இப்ப நம்ம வந்து இனிப்பு குடுக்காம இருந்தாலு
ஆஹ் இப்ப ஸ்கூல் போறான்ல அப்ப அவன் பழகிருவாங்க நீங்க வந்து சிப்ஸ் அந்த மாரி ஐட்டம் போட்டு குடுத்து விடுங்க அப்ப கொஞ்ச கார பழகிட்டானா நீங்க மறுப டி நம்ம சாப்பாட்டுக்
அதுதாங்க அதுதா உம் துதாங்க இந்த வெளில கடயில வாங்கற சிப்ஸ்ல இருக்க காரத்த சாப்பிட்டுறாங்க ஆனா நம்ம சமயலே தன்னான கொஞ்சமா போட்டக்க கூட அவுங்க வந்து சாப்பிட்டுரு சாப்பிட்ருக்க மாட்டாக்கா
வரதாங்க வீட்ல வந்து கொழம் பு ரசோ பொரியல்ல காரோ இருந்துருந்தா சாப்ட மாட் தா ஆனா வெளியில வாங்குற சிப்ஸ்ல எவ்ளோ கார இருந்தாலூ ஆ ஆன் நாக்க தட்டிட்டு தண்ணி குடிச்சிட்டு சாப்
செரி செரி செரிங்க
இவுங்கல்லா எங்கதா கண்டு புடிக்கிறாங்கன்னே தெரியிலங்க வீட்ல சமைக்கறத யாரு மதி க்கறதில்ல
ம் அததுதா வீட்டுல சமச் சாலே வந்து சுவை இல்லாம இருக்குன்ற மாரி நெனைச்சிட்டுருக்
ஆமாங்க
நம்மளா அந்த காலத்து ல வந்து அளவா தா வெளியே வாங்கி சாப்பி டுவோ சாப்பிறது பாத்த பலகார ஐ டங்களா தா கடையில வெப் பாங்க இப்பெல்லா வந்து பாத்தீங்கனா கண் எதெயு விக்கிறாங்க என்னனே தெரிய தில அதெல்லா வந்து நம்ம குடுக்கவு பயமா இருக்கு ம் நெறய அந்த உப் பையு சக்கரையு கொட்டி வுட்டுறாங்க அந்த மாரி இருக்கவே எல்லாமே வந்து பாத்தம்னா சுத்தமாவு இல்ல அப்புறமா வந்து நெறய வந்து இந்த ரசானை சி ரசாயன பொருட்கள வந்து போட் றாங்க அதுவுமே உடலுக்கு வந்து கேடுன்றாங்க
கண்டிப்பா
அ இன்னொன்னு வந்து இப்ப நம்ம இனிப்பு பழகாம இருக்கணுங்க சின்ன வயசுல ஏனா நம்ம பழகாம தாங்க வச்சுக்கிறோ ஆனா நம்ம கூட இருக்கவங்க விட மாட்ட காங்க ஒ ருவாய் தா ஒருவாய் தா ஊட்டி விட்டுறாங்களா அது நம்மளுக்கு என்ன சொல்றது எதனா சொல் அதிகமா உம் அய்ய ஒரு வாயில ஒண்ணு ஆயிடாது ன்றாங்க ஆனா அவங்க பா அது வந்து அதுக்கு மீறியு நம்மளுக்கு சொன்னா நம்மளுக்கு சண்ட வர மாரியே ஆயிடுது எனக்குமே அது மாரி நெறைய விஷ்யோ சொல்லி சொல்லி ஒரு கட்டத்துல எதையோ பண்ணி போங்கன்ற மாரி ஆயிடுச்சு ம் ஆமாங்க ஜாயண்ட் ஃபேம்லியோ இல்ல தனியா இருக்கிறமோ எப்டியோ ஊருக்கு போறோமா எதையாவது இனிப்ப குடுத்துறாங்கலா நம்மளுக்கு இது பண்ண முடியல இப்ப வெளியே எங்கன்னா கூட்டின் போறேன்னா சொல்லிட்டு தாத்தா பாட்டிங்கதா சொல்றே வெளிய கூட்டின் போறேன் சொல்லிட்டு என்ன பண்றாங்க எதோ ஒரு இனிப் ப வாங்கி குடுத்துட்றாங்க இல்ல மிட்டாய வாங்கி குடுக்குறாங்க அதுக்கு எதனா ஒரு பழ வாங்கி குடுக் கிலா எல்லாமை பண்ணலா ஒரு சில பெரியவங்க வந்து ஆ வெ இதெல்லா குடுக்க கூடாதுன்னு நம்மளு கூட நம்ம சொல்றதுக்கு அ சம்மதிக்கிறாங்க ஆனா ஒரு சில பேர் வந்து அந்த காலத்துல நாங்க குடுக்காத தா அப்படின்ற மாரி குடுத்துட்றாங்களா அதுங்க அத தவிர எதும் தின்ன மாட்ருக்கு
என்ன பண்றது ஆனா இவங்களுக்கு நல்லது வாங்கி கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்கங்க தாத்தா பாட்டி எப்பமே கொஞ்ச செல்லமாவே செல்லம் குடுத்து வெச்சடுறாங்கங்க கஷ்டப்படுறது பாத்தீங்கன்னா இந்த அம்மா அம்மாதா
அதேதாங்க
அதே மாரி அப்பா அப்பா கிட்டயு ஏதாது அடம்புடிச்சு வாங்கிறாங்க ஆஹ்
ப்ப நம்ம அம்மா அப்பானா நம்ம கொஞ்சம் உரிமையா சொல் உம் ஆமா ஆமாங்க இப்ப நம்ம அப்பா அம்மனா கொஞ்சம் உரிமையா நம்ம சொல்லலாம் ஆனா நம்மளுக்கு வந் து வ இப்ப அவங்க தாத்தா பாட்டினா அவ ங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து நம்ம ரொம்ப சொல்லும் போோது அவங்களுக்கு வந்து தப்பா புரிஞ்சிக்கிறாங்க அது அதனால ஒரு நானு மே அது வந்து நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல நான் எதுவுமே சொல்றது இல் எதனா சொன்னா பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு வே அவாய்ட் பண்ணி விட்றுவே நம்ம கூட இருக்கும் போது மட்டும் நம்ம வீட்ல என்னென்ன இருக்கோ அது மாதிரி கொடுக்குறது அது ஊருக்குன்னு போயிட்டா நம் மலால கைமீறிப் போயிடுது அவங்க என்ன கொடுக்குறாங்கன்ற மாதிரி ஆயிடுது அது என்னன்னா கொஞ்சம் உடம்பு சரியாத போது கொடுக்கும் போது கொஞ்சம் கோவம் வந்துருது அவனுக் கே முடியாதப்போ எதையாவது ஹ ஜூஸு இல்லைன்னா வந்து அஹ் சம்திங் லைக் சாக்லேட் அந்த மாரிலாம் குடுக்கும் ம் குடுக்கும் போது கொஞ்சம் வந்து ஆல்ரெடி அவனுக்கே சளி பிடிச்ச ருக்கு இந்த நேரத்திக் குடுக்கணுமா? அப்படின்ற மாரி தோணுதுங்க
ஆமாங்க நம்ம எதையும் இது பண்ண முடியாது அவங்களையே தப்பு சொல்ல முடியாது அவங்களுக்கு ஒரு பாசத்துல வாங்கி குடுத்தர்றாங் க ஆ ஆ ஆனா செரி உங்களுக்கு ஆனா இதுவே பாத்தீங்கன்னா பொண்ணுங்க பொண்ணுங்கத் ங்கன்னு வரும்போது அங்க அவங்க அத செஞ்சிருக்க மாட்டாங்க அவங்கள விட வந்து பேரக் குழந்தைங்க மேல தான் அவங்களுக்
அதேதான் அதேதான் ஆமாமா கை வைக்கவும் உட மாட்டாங்க அடிக்க அடிக்கிறதுக்கு எதுவே வந்து கண்டிக்கிறதுக்கு சொல்லுங்க கேட்டுப்பாங்கன்னுவாங்க ஆனா நம்மளுக் கோவத்துல நம்ம எப்டி கை கிறமையாயிடுது நம்ம அடி வாங்கிருக் கு ஆனா அவுங்கலா
ஆ ஆமாங்க செரிங்க உங்க கூட பேசுனதில ரொம்ப மகிழ்ச்சி இன்னொரு பதிவில சந்திக்கலாங்க ஓகேங்க நன்றிங்க ஓகேங்க
ஹம்